ஹலோ
ஹலோ ஆ கேக்குது சொல்லு ஆ என்ன பண்ற
நா இப்ப தா கடைலருந்தே வந்தே ஒக்கான்ட்ருக்கே
எத்தன மணிக் கட க்ளோஸ் பண்ணுவீங்க
நைன் தேர்டி டென்னு டென் தேர்டி அந்த மாரி
சேரி சேரி
ம் பாலு மாவெல்லா இருக்குறத பொறுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க இனிமேல் தா சாப்புணு பால் மாவெல்லா எவ்ளோ இருக்கோ அது தீந்திரிச்சுன்னா நைன் தேர்டிக்கு க க்ளோஸ் பண்ணிருவாங்க இருந்துச் ன்னா ஒரு பத்து பத்ரவரைக்கு ஓப்பன்ல வச்சிருப்பாங்க
சேரி சேரி ஒன்டேக்கி எவ்ளோ வருமானோ வரு
தெரில
ம் அதல்லா‌ நீ பாக் மாட்டியா
அதல்லா நமக்கு எதுக்கு
சும்மா வேல பாக்க சொல்றாங்ளா சும்மா வேல பாத்துட்ருக்கியா சம்பளோல்லா கேக்லயா
நா அதல்லா வாங்கிருவே
எப்ப வாங்குவ
மொத்தமா வாங்கிப்பே
ம் உம் என்னாச்சு உங்க அக்கா என்ன சொன்னாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குறன் சொன்னாங்ளா
சொல்லலடி
ம் ஹும்
ஏ இது வேற காளிதாசன் நீங்க
அப்றோ சாப்டியா
நா சாப்டே சௌமி வந்ததுமே சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டாங்க
பாரே இப்ப சாப்ட்டுட்டு வேல பாருன்டாங்களா
ஆமா சாப்ட்டுட்டு இப்ப காலைல சாப்பாடு செய்யணும்ல்ல கலவு லாம தா எடுத்து போட்டே அப்பறோ அது கொஞ்சோ கம்மியா தா இருன்ச்சா அப்றோ நேத் சந்த எங்ஊர்ல
இன்னக்கி நைட்டா
ந்த வியாழக்கெழம
இன்னக்கி நைட்டான் கேட்டே ஆ
என்னது ஒரே நிம்ஷோ இரு சௌமி ஹலோ
ஆ
நேத்துதா எங்ஊர்ல சந்த வியாழக்கெழம
ஆ ஹா
ம் அதனால நேத்து வாங்கிட்டு வந்ததுல்ல எதுமே எடுத்து வெக்கவே இல்ல அப்புடியே இருக்கு ஆ அத எடுத்து வெச்சுக்கிறே இல்லனா காய்லா அழுகிருல
எனக் கீர வாங்கி தருவியா
ஆமா
நீ ஒரு நாள் கூட கீர கொண்டு வந்து நா பாத்ததே இல்லயே
இனிமே டெய்லி கொண்டாறே
டெய்லி கொண்டு வருவ நீ தான
ஆமா நாதா இனிமே ச இல்ல இல்ல டெய்லிமே புளிசோ வெரைட்டி ரைஸ்லா மாந்த்லியே ஒன்னுதா
அப்பில்லா பண்ணக்கூடாது ப
ம் உனக்கு குக்கர்ல செய்ற தக்காளி சோறு புடிக்குமா இல்ல வன வ வதக் த்துற சோற்
குக்கர்ல குக்கர்ல குக்கர்ல
அ சேரி சௌமி அந்த கண்குட்டி இருக் குள்ள அவ்ளோ அழகு சௌமி
எடி கண்னு குட்டி வாங்கி மேய்க்காம நீ எதுக்கு வேலைக் போன
எங்க தாத்தா இருக்காரு அவுருக்குதா வாங்குனது கண்னுகுட்டி
அப்ப அந்த ஆட்டு குட்டி
அவுங்குளுக்கு எங்க தாத்தாதா அவுருக்கு கண்ல ஆப்ரேஷன் இரு பண்ணிருக்காங்க
ம் ம் அதனால வேலைக் போனு
அதனால வேலைக் போ முடியாதுனு வாங்கிருக்காங்க வெயில போய் கட்டிட்டு வருவாரு அப்பறோ மேய்ஞ்சுக்கப்புறோ போய் அவுத்துட்டு வந்துருவாரு அந்த ஆட்டுக்கு வேற ஒடம்பு செரில சௌமி
ஆட்டுக்கு ஒடம்பு செரி இல்லையா என்னாச்சு
அதுக்கு கொஞ்சோ சுண்டல் வெச்சுட்டாங்ளா
அ
சுண்டல் ஜீர்ணோ ஆகல
அஹ சிவன்யா கு சிவன்யாவோட ஃப்ரெண்டுனு இன்னிக்கு யாரோ பேஸ்னாங்களே யாரது
மோகித்
மோகித்தா பையனா அது
ஆமா
நா பொண்ணுன் நெனச்சு பேசுன
பைய அவ பேரு சபி நாங்க எல்லாரு சபின் கூப்டுவோ ஆனா அவ உண்மையான பேரு மோகித்
அ ம்
ம்
அவ என்ட என்னமோ பேர் சொன்னா எனக்கு ஒன்னுமே புர்ல நா சேரி அப்டின்டு நா பேசட்டு பேசிட்ருந்தே
ச அவ ஒன்னா சோமி அப்டி சொல்றா சோமி கூப்டு சோமி கூப்டு அப்டி சொல்றா
சோமியா யார்ரா சோமி
சோமி கிருபாக்கா சோமி கூப்பல்லாமா நம்ம இப்போ சோமி என்ன பண்ணுவா
அப்டின் சொன்னானா பாத்தியா பாசத்த பாத்தியா தம்பிக்கு
தம்பின் வ பா சிவன்யா
சிவன்யாவா
ம்,,,
சிவன்யல்லா என் பேர ஞாபக வச்சு சொல்லுமா
ஆமா அதுக்கு மூணு வயசு ஆயிடுச்சு அது என்ன வாய் பேசுது தெரியுமா வா எங்களோட எங்களோட கண்ணுக்குட்டி வந்து அதோட மூஞ்ஜில போய் அடிச்சிருச்சு தெரியாம பட்ருச்சு எதுக்குடி மாடுவாங்குன்ன நீ ஏன் அப்டின் சொல்றா
ஆ பாட்டி வேற திட்றாங்க எதுக்கு இன்னேத்துக்கு ஃபோன் பேசுறன்னு
என்னவா அப்ப என்ன பண்றது வேற வேலைக்கு போய்ட்டா இன்ன நேரத்துல தான பேச முடியுன் சொல்லு
அ ஆ
கனி வருவாளா
கனி வந்தா இன்னைக்குதா லீவு
ம்ஹு ம்
ம் அ பாக்லா அ திட்றாங்க
பீஸ் பே பீஸ் பே பண்ணணு ஏய்
அ
குரூப்ல ஒரு ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டாங்கல
அத ஃபில் பண்ணிட்ட
அதுல வந்ட்டு இவ அவ பேரு என்ன மஞ்ச்சு ஐஸு பண்ணல அது வந்து குரூப்ல மெசேஜ் போட்ருக்காங்க இன்னைக்குள்ள பண்ணிடணு எப்டின்னாலுன்னு
என்னான் இந்த சப்ஜெக்ட்ல்லா நம்மளுக்கு ஓகேதானா
ஓகே வானுல்ல அந்த சப்ஜெக்டுக்கு நம்மள்த ரெஜிஸ்டர் பண்ணணு நமக்கு ஓகேவாலா யாரு கேக்கல உன்ட்ட விருப்பலா யாரு கேட்டா
ஆ
ம்
உன்ட்ட விருப்பல்லா யாரு கேட்டா
கோவ வந்ச்சு கியு
ம் அம்மா வயிட்டு வேற வலிக்குது நான்தாய் மண்டே நைட்டு் இங்க இருந்து கெளம்புற
ம்
கெளம்பி போய்ட்டு வாங்கிட்டு அப்டியே பண்ண காட்ல போய் பேங்க்ல குடுத்துட்டு
ஆ ம்
திண்டுக்கல்ல பேங்க்ல வேலருக்கு அங்க போயிட்டு அக்கௌண்ட் மாத்தி
தன்ன இது வாங்கறத்கே
டியூஸ்டே தா வருவே நீ எப் நீ எப்ப போற நீ போறியா என்ன
ஆமா எனக்கு போனஃபை வேணு எங்க அம்மா ஃபீஸ் கட்ட மாட்டேன் சொல்லிட்டாங்க
ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா
அ எஜுகேஷன் லோன் போடணுன்னா என்னன்ன குவாலிபிகேஷன் வேணு
ஆ நீ தான ஃபஸ்ட் க்ராஜுவேட்டு வீட்ல
ஆமா
அது அது அப்ளை பண்ணியா
ஆமா
அது உனக்கு இருக்குல்ல
இருக்கு
அப்போனா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கொறையணு தானே
எனக்குல்லா கொறையுதே நாப்பதாயிரோ ரூபா தா கட்டுண ஆனா இப் ஆ
பணோ அந்த ஆப்ல ஒன் லேக்ல்ல காட்டுது
ஆமா அதா அது கட்டுறதுக்கு தா அ காலர்ஷிப் மெதுவா தான வரு குரூப்ல காலர்ஷிப் காலர்ஷிப்னு சொன்னாங்களா அது எல்லா காலர்ஷிப்புமே அப்பதா ஐ அ அப்ளை பண்ணனுமா ம்
ஓ ஸ்காலர்ஷிப்னா ரெனிவல் பண்றதுதான நீ காலேஜ் போயிட்டு அந்த ஆஃபீஸ்ல ஒரு அங்கிள் இருப்பாருலே
ஆமா
மல்லிகா மேம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட கேப்போ டியூஸ்டே போறப்போ
ஆ
எப்போ வரு என்ன எல்லா டீடைல்ஸ்சு கேட்டுட்டு நம்ம எவ்ளோ பே பண்ணனு எப்பக்குள்ள பே பண்ணணு எல்லாமே கேட் டு வந்துர்லா
கேட்டுக்கலா அதா எ போன
ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை ஆகாமலே இருக்கு போல ஒன் லேக் வருது
இது எனக் கரெக்ட்
இல்ல ஒரு வேள ஃபீஸு அதிகமா கேட்டாயிங்கள்லோ
அத்தா என்னான் தெரில சௌமி
எதுவு சொல்லவு மாட்றாயிங்க லூஸ் மாதிரி ஆயி மண்ட மண்டக்கோளாராருக்கானுங்க எல்லாம்சே ம்
பைத்தியோ பிடிக்கிற மாரி இருக்கு ஏ அம்மாக்கு எனக்கு சண்ட வந்துருச்சு
ம் சண்ட போடாம இருந்தாதானடா அதிசயோ
அத்தா பா என் திட்
எனக்கு எப்படா காலேஜ் வருவோனு இருக்கு தெரியுமா
எனக்கும்தா சத்தியமா என்ன பண்றதுன்ட்ருக்க
கடுப்பாருக்கா
சோபாய் எங் கூட பேசுறதில்ல
ம்
ஆ இன்னு எங் கூட பேசிட்டுரு சோ அசமாசமா என்ன பாத் பாத்து சிரிக்கரா எனக் புடிக்க மாட்டேங்குது
புரியல
சோபாவு எங் கூட பேசுறதில்ல சும்மா என்ன பாத் பாத் சிரச்சுட்டு இருக்குறா
நீ என்ன பண்ண திரும்ப சிரிச்சிய
நால சிரிக்கில நா மொறச்சிட்டேதா இருந்தே என புடிக்கவே இல்ல கொஞ்சோ கூட ம்
சோ எனக்கு அந்த காலேஜ் என்விரான்மென்ட்ட யோசிச்சி யோசிச்சி தல சுத்துது தெரியுமா
ஏயா
கண்ண முடி தூங்கலான்னு போனா எனக்கு நம்ம காலேஜா வருதே
ம்
ம் எப்படா காலேஜ் போவோன்டிருக்குது எப்படா காலேஜ் போவோன்டிருக்கு ஒரு மாரி வீட்லயே இருக்கறது கடுப்பா இருக்கா நல்லாவே இல்ல
ம்
அங்க இருந்தாவாது ஜாலியா இருப்போம்ல
ஆமா ஏதோ ஒன்னு பேசினே இருக்போ ம்
ஜா வீட்ல அப்படி இருக் இருக்க முட்லல
உஹம் உம்
அதா அப்டி இருக்கு எப்படா காலேஜ் போவோன்டிருக்கு ஆனா போனா வேற உசுர வேற எடுப்பாங்கிளே
படிக்க சொல்லுவாங்க அது ஒன்னத்த மட்டு ஸ்கிப் பண்ணிக்கலா சும்மா அந்த லாஸ்ட் எக்ஸாம் அப்ப ஜாலியா இருக்கறோம்ல அது
எடுத்தோனே எடுத்தோனே இது சொல்ல மாட்டாங்கடி
நேத்து இல்ல நா சொல்ற அந்த டைம் ஜாலியா இருக்குல எக்ஸாம் டைம்ல
ஆ அப்ப ஒக்காந்து கத பேசனாதா ஜாலியா இருக்கு
மஞ்சி அவுங்கல்லா எப்டி நம்மல்லா எப்டி ஃபோன்லயே உலகன்னுட்டு வாழ்ந்துறாங்க அவுங்கள்ல எப் எப்டி ஃபோன் எடுகாமலே இருப்பாள எடுப்பா இருந்தாலு நம்மளுக் மெசே
எடுப்பா அதா எடுப்பா எடுக்கற ஆன்லைன்லலா வாறா நம்மளதா கண்டுக்கறது இல்ல எனக்கு தெரிஞ்சி அவ வர்ஷாட்டல்லா பேசுறா நம்மள்ட தா பேசறதில்ல ஆ சேரி இரு எங்க அம்மா கூப்புடுது நா கால் பண்ற
ஆ சேரி